ஹாய் எப்டி இர்க்கிங்க
நான் நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே பைய எப்டி இருக்காரு
பையன் நல்லா இருக்காரு இன்னு தூங்கல
இன்ன பண்ணிட்ருக்காரு வெளாண்டுட்ருக்காரா
ஃபீட் பண்ணிட்ருக்கே மேம்
அப்டியா
அ எஸ் மேம் இன்னு ஃபீடிங் ஸ்டாப்
நைட்டு சாப் அப்டியா நல்லதுதா ரெண்டு வய்சு வரய ஃபீட் பண்றதே நல்லது தா கொஞ்சோ இம்யுனிட்டி ஆனா அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அதையே தா நம்பி இருக் கோங்க சாப்ட மாட்டாங்க இதேதா எ தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ரெண் டற வய்சு வர இதேதா அவளுக்ல்லா ஸ்டாப் பண்றதுக்கு அவ்ளோ ஒரு போராட்டோ என்னல்லாமோ பண்ணி பாத்தோ ஆ ஹா முடியவே முடியல நைட்லா ரொம்ப பாடா படுத்துவா பாவோ தூங்கவே விடமாட்டா
அப்டிதா மேம் இவனு பண்றா நைட்டு ஃபுல்லா ஃபீட் பண்ட்டே தா மேம் படுத்துருக்
ஆ இ இப்ப இப்ப நீங்க சொல்றிங்ளே இதே ப்ரச்சனதா அவ்ளுக் கோ அழுவா என்னால தூங்க முடியலேயே என்னய தூங்க முடியலேயே அ பகல்லயு தூங்க முடிய அதே தா அழுவா ஒரு ஒரு போ நா பகல்யு தூங்க முடில நைட்லயு தூங்க முடில இப் இப்டி பண்ணுது இப்டி பண்ணுது அப்போ நாதா ஒரு வாட்டி என்ன பண்ணன்னா அன் டைம்ல என்னோட மொபைல்ல என்ன பண்ணேன்னா டாக் சவுண்ட் வச்சுவிட்டுட்டே
ஆ
ஏனா அவ வேப்பல்ல தேசாச்சி எதுக்குமே அசையல
என்னதா கசப்பா இருந்தா கூட ஸ்டாப் பண்ணல அன் டைம்ல டாக் சவுண்ட் வச்சு விட்டோ என்ன பண்ணா பயந்துட்டா அப்போ உனே எ தங்க சி சொல்ற நீ எங்க அம்மா கேட்டா ஆ நாய் வந்து வந்துரு அதனால நாய் விடி இருந்து கத்துதுன்னு சொன்னதோட பயந்தவ தா அப்டியே அதில அதில ஆமா அதுல ஸ்டாப் பண்ணவ தா ரெண்ர வயசுல அது ஸ்டாப் பண்ணி கரெக் ட்டா ஒரு ஒன் மன்த் ரெண்டு மன்த் ஸ்கூல் போயிட்டா
இப்ப நா எப்டி டாப் பண்றதுன் தெரியாம தா மேம் நா அப்பற அம்மா சொன்னாங்க கத்தால யூஸ் பண்ணு இல்ல வேப்பல யூஸ் பண்ணு எப்டியாவது அத நிப்பாட்டிற்லா அப்டின்னு சொல்லி ஆனா எனக்குதா பயமா இருக்கு என்னடா இது அப்டின்னு சொல்லி இதே பிர ச்சனதா மேம் நைட் ஃபுல் ஆ டாக்டர்டே கேட்டதுக்கு அவுங்களே ஒண்ணட் ஆஃப் இயர் ஆயிர் ச்சில்லமா அதனால நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஃபி சாப்பாடு நல்லா குடுக்க ஆரம்பிங்க அப்டின்னு சொல்லி
அப்டிதா சொல்லுவாங்க அப்டிதா சொல்லுவாங்க ஆனா நம்ம ஆனா அ ரொம்ப அடிக்ட் ஆகாம கொஞ்சோ கொஞ்சோ ஸ்டாப் பண்றது நல்லதா ஏனா ஒரு ரெண்டு வயசு ஆயிச்சுன்னா அவங்கள கட்டுப்படுத்துறதே ரொம்ப கஷ்டோ எ தங்கச்சிக்கு என்னெல்லா பண்ணோக்கா தூதுவள இல இன்னோன்னு என்னது கசப்பா இருக்குமே அது ஏதோ ஒரு இல அது அதுக்கப்பற வேப்பல ஸ்டிக்கர் ஒட்டி ஆ ஹ எதுக்குமே அசையாது கடைசியா அந்த டாக்ல தா அந்த முயற்சில சக்சஸ் ஆயிடுச்சு எதார்த்தமாதா வச்சே சக்ஸஸ் ஆயிடுச்சு ஏனா ஒரு லெவலோட
அ‌ நைட்டு ஃபுல்லா ஒரு எ கொழுந்த பைய தூங்கு தூங்க மாட் டா லேட்டா தூங்குவா அவ வந்து ரெண்டர வயசு வரைக்கு பீடிங் குடிச்சிட்டுதா இருந்தா ரெண்டு ரெண்டர வயஸ் ஆயிரிச்சு ஏனா அவனுக்கு வந்து அ ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சோ ஃபீடு இல்லாம அதுக்கப்பற லாஸ் சிஸ்டர் இதலல்லா கொஞ்சோ ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சனால சேரினு அவுங்க குடுத்துட்டே இருந்தாங்க இப்பதான குடி க்றா லேட்டா தானே ஸ்டார்டிங்லல்லா அவுங்களுக்கு இல்ல சப்ளை இல்லாம அப்றோ ரெண்டு ரெண்டரவே ஆ ரெண்டு ரெண்டர வயசு ஆனா ரெண்டர வயசு ஆனோன ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வேப்பல வச்
வேப்பல வெச்சாலு அத தொடச்சிடு நீங்க சொல்றா மாரி தொடச்சிடு குடிப்பா எப்பமே அதேதா
அப்பற அப்பற பாத்தீங்கன்னா வேப் கண்டினியூஸ்சா வச்சுட்டே இருக்கவு அப்பற அம்மா கிட்டே கொஞ்ச நாள் வராம ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஆ அவுங்க கிட் டே போகல ஆ மதர் கிட்டே போகல அப்பாட்ட மட்டுமே தூங்குறது பண்றது அந்த மாரியே இருந்து மறந்துட்டா மறந்துட்டா அப்ப அம்மா கூட இங்க வா நா பாத் துக்கிறேப்பா வந்து மறந்துட்டு மரக்கடிச்சுட்டு போலா அப்டின்னுதா சொன்ன எனக்கு ஒ இங்க அவ ஆளு இல்ல மாமனார் மாமியாரு இல்ல சோ அதனால நா மட்டு தா இருக்கே புள்ளய வச்சுட்டு போ முடியல அவுங்களு வேலைக்கி போறாங்க சோ அதனால நா இங்கதா இருக்கே
அப்டியா செரி செரிங்க
இல்ல சாப் ணோனுதாமா பாத்துட்டு இருக்காரு இப்ப இடையில பையனுக்கு கொஞ்சோ உடம்பு சிக் ஆயிடுச்சு
க
அதனாலச் செரி‌‌ அ அந்த டயத்துல இப்ப ஏனா சாப்பாடு சுத்தமா எடுக்கல அந்த டயத்துல
ஏங்கிரோ
ஆ ஏங்கிரவும் செய்வாங்க ஏன்னா சாப்பாடே இல்லாதப்ப இதுதானே அது ‌ஸ்குடிக்குது அப்படினு
ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு போத மாதிரி அதுக்கப் அப்படியே அடிக்ட் ஆயிருவாங்க என் தங்கசி பொண்ணு இது இந்த பக்கோ திரும்பி படு அந்த பக்கோ திரும்பி படு அழுவா இந்த பக்கோ திரும்பி படு அந்த பக்க ஆவளுக்கு ஆனா பைத்தியம் புடிக்காத கொர ஒன்னுதா அழுவா என் தங்கச்சியும் அழுவா என்ன இப்படி கொடுமபடுத்துறியே கொடுமபடுத்துறியேன்னு
தூக்கமே ஸ்கிப் பண்ணிரும் மேம் தூக்கமே இருக்காது
ஆமா அவளுக்கு அது தான் ஐயோ பாவம் தூக்கமே கிடையாது கண்ண தா பொத்துவா கொஞ்ச நேரத்தில எழுப்புவா எனக்கு அது சிரிப்பா இருக்கு ஒரு கட்டத்துல ஒ அப்படி குட்டி குட்டி பொண் பண்றது இந்த பக்கம் திரிம்பி படும்பா ஒனே அவ இந்த பக்கம் திரிம்பி படுப் படுப்ப மறுபடியு கொஞ்சோ நேரோ ஆகாது இந்த பக்கம் திரிம்பி படும்பா இப்டியே தா சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருப்பா நைட்டு ஃபுல்லா
இப்டிதா மேம் நானு விடிய விடிய விடிய விடிய நமக்கு முடியல மேம் என்ன மாறி மேம் ஸ்டாட் பண்ணித்தா அதுங்க ஒழுங்கா சாப்பாடு அ
அவங்களுக்கு தெரிஞ்ச பாசையிலயே பேசுறாங்க
நல்லா பேசுவாங்க நல்லா அழுவாங்க நல்லா அடிப்பாங்க மேம்
அடி அடி வேற வாங்குறீங்க டெய்லி
ஆமா கண்டிப்பா மேம் இதெல்லா நல்லா பண்ணுவாங்க மேம் ஆ ரொம்ப சேட்டையா இருக்கு மா உங்களுக்கெல்லாம்
சேட்டையா இருக்கு இப்பவே நீங்க சேட்டன்னு சொல்றீங்ளே என்ன கொஞ்சோ நடந்துட்டாங்ளா
என்ன மேம் அ ஆ
இல்ல பாப்பா ந ந
அவன் பட்டே முடிஞ்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேம் நடக்க ஸ்டார்ட் பண்ணி பட்டே முடிஞ்சு இப்ப ஒன்ற வயசு ஃபர்ஸ்ட்டு பட்டே முடிச்சு டூ டேஸ்ல நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு
அப்ப ஏ பையன மாறி என் பையனு அதே தா கரெக்டா பொறந்த நாளு முடிஞ்சு டூ த்ரீ டேஸ்ல நடந்துட்டான்
அப்டிதா மேம் அப்டிதா மேம் இவனு நடந்தான் அவனாவே நடந்துட்டான் சோ அதுல இருந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ஓட்டோம் புடிக்க முடியில
ம் ம் புடிக்க முடியாது அவங்கள விட்டா நாங்க என்ன மிஞ்ச ஞ்ச ஆள் இல்லன்னதா நிப்பாங்க அந்த ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பிராக்குருட்டி அவங்களுக் தெரிஞ்சுருச்சி
ஆனா ரொம்ப வேவு எவ் வ ஃபீடு எடு ஃபீடு எடுக்கிறாங்கிற அளவுக்கு ஆனா வெயிட்டே சுத்தமா இல்ல மேம் இந்த ஏஜ்ல டென் கேஜி இருக்கனு அப்டின்னா அவ எயிட் கேஜி தா இருக்கா
நீங்க இது சொல்றீங்களே எ எப்ப எப் பைய எத்தன கிலோ நீங்க நெனைக்கிறீங்க
அ என்ன இயர் மேம் எத்தன வர்சோ
ஏ பைய ரெண்டாயிரத்தி அஞ்சு வயசு அவனுக்கு ஆகுது அஞ்சாவது வயசு பொறந்துருச்சி அவ பத் த்து கிலோவே பதினோரு கிலோதா இருக்கா இப்போ இப்ப லாஸ்ட்டா பாத்தப்போ பதினோரு கிலோதா இருக்கா
அப்படியா
மொத்தமே பதினோரு கிலோ தா இருக்கா டாக்டர் கூட சொன்னாங்க பத்தொம்போது கிலோ இருக்கோன் ஆமா பத்தொம்போது கிலோ இரு கோனே இவ்ளோ கம்மியா இருக்கான் சொன்னோட்டே இப்ப நானு லீனா தா இருப்பே எங்க வீட்ல எல்லா லீனா இருக்கிறதுனால அது ஜீன் வழினால அப்டி இருக்கு அப்டி சொன்னோன்னே இல்ல பத்தொம்போது கிலோ இருக்கணு அட்லீஸ்ட் பதினஞ்சாது இருக்கனு இது ரொம்ப வெயிட் லாஸ் அதனால தா அடிக்கடி ஒடம் சரியில்லாம ஆகுதுன் சொல்லிட்டு அதுக்கப்றோ மாவு அ பால் பவுடரு சத்து மாவு எல்லா இப்ப எழுதி குடுத்துருக்காரு இப்ப ஒரு மா ஒரு மாஸ்த்துக்கு அப்றோ கூப்ட்ருக்காரு ஆமா அவ எங்க அத குடிக்கிறா நா அவ்ளோ காசு செலவழிச்சு எல்லா என்னென்ன எழுதி குடுத்தாங்லோ எல்லாத்தையு வாங்கிட்டு வந்ட்டே இவ என்னன்னா குடிக்க மாட்டேங்கிற இது எனக்கு வேண்டா இது கூழ்மா எனக்கு வேண்ணாங்கிறா
அப்டிதாம்மா இவனுக்கு இப்ப இப்ப இவனோட இந்த ஏஜிக்கு ஒன்ற வயசு அப்டிக்கி ஒரு பத்து கிலோ இருக்கணு கரெக்டா பத்து இருக்கணு ஆ இவ வந்து கட்டி வெக்குது கரெக்டா கூட உள்ள எட்டு கிலோ அப்ப அவரு இப்ப ஒரு வாரத்துக்கு இப்ப ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்கா முடியணு தொடர்ந்து ஒடம் சரி இல்லாம்ம லூஸ் மோஷனு வாமிட்டு இருந்தது அப்பம் போது பாத்ததுக்குதா ரொம்ப அண்டர் எயிட் கே ஜி ங்கிறது அண்டர் வெயிட் அப்படின் சொல்லிட்டு அந்த டாக்ரு மோஸ்லி ஆம் டானிக்கி இது சத்து டாணிக் எல்லா குடுக்க மாட்டாரு ப ஒடம் சரியில்லன் போனா அதுக்கு தா மெடிசன் தருவாரு அ வெயிட் கம்மியா இருக்கு அதுக்கு டானிக் கு அதெல்லா தரமாட்டாரு ஆனா வெயிட்ட பாத்துட்டு அவரே அப்ற டானிக் எழுதி குடுத்து ஏ ஒரு டூ மந்த்க்கு இத கன்டினியூ பண்ணுங்கன் சொல்லி எழுதி குடுத்தார் இப்ப அததா குடுத்துட்ருக்கன் ஆமாமு அத்தா குடுத்துட்ருக்க அதுக்கடையில நா பால் எல்லா காச்சி அ பாக்கெட்
பேக்கெட் பால்லு எடையில குடுப்பே அத குடுச்சுபா
ஒழுங்கா சாப்பற்றது கடையாது ரொம்ப வெயிட் கம்மி ஆனா ஆனா ஒண்ணு என்ன பாக்கணு அப்டின்னா ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தாலு அதுக ஆக்டிவா இருக்குதுகலா அப்டின்றத மட்டு நோட் பண் ணனு மேம் இதா எனக்கு டாக்டர் சொன்னது அதுக ஆக்டிவா இல்லாம இருந்தா அதா நம்ம ரொம்ப பயப்படனு கொஞ்ச ஆக்டிவா இருந்தா ஓகே நார்மல்தா இருந்தாலு அ ரொம்ப அண்டர் வெயிட்டாவு இருக்க கூடாதுல மேம் இப்ப நீங்க சொல்ற பத்தொன்பது கேஜி எங்கே இருக்கு பதினோரு கிலோ இது பத்து கிலோல இருந்து எட்டு கிலோங்கிறது ஓகே அதுவே அண்டர் வெயிடுன்னு சொல்லி அவரே சொன்னாரு நீங்க பத்தொன்போது கிலோ இருக்குன்ற பைய வந்து பதினோரு கிலோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப அது கம்மியான வெயிட் மாமா அத கொஞ்ச பாத்துக்கோங்க என்னனு
ஆமா அதுக்குதா இப்ப எல்லா எடுத்து கடுத்துருக்காங்க அது எல்லாத்தையு அத கஷ் டப்பட்டு நா குடுக்குறயே எனிய கொஞ்சமாவது ஒரு பதிமூனு கிலோ இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக் கு எப்போ எப்டியாவது இந்த பதிமூணு கிலோ வந்துறனுன்னு தா நானு நினைக்கிறே இவ எப்டி இருக்கார உருண்டியா பின்னால புல்லா முல்லா அப்டியே தெண்ணிக் நிற்கி
நா மேம் இப்ப ஏ கொழந்தக்கு மாம் நா பிறந்ததுல இருந்து பாத்தீங்னா மேம் அயவ் எப்டி சொல்றது போக்கவ் சரலக் நம்மம் வந்து நம்ம எதுக்கு நம்மகா குட்டியா இருக்குபோதெல்லா நம்ம கடைலே செர்லாக் வாங்கி நம்ம குடுப்பாங்க அப்ப உள்ள செர்லாக் எல்லா நம்ம விரும்பி சாப்டுவோ சோ இப்போவுமே கடேல வாங்கி செர்லாக் குடுக்கறது பண்றது எல்லா பன்றாங்க ஆனா நா இது வரைக் பாத்தீங்னா மேம் கடையில செர்லக் வாங்கி அவனுக்கு நா ஊட்னதில்ல ஹோம்மேடா நானே ஃப்ரிப்பேர் பண்ணுவ மக்கானா அ கடல பருப்பு பாதாம் முந்திரி ஆ அவல் இதெல்லா வச்சி ஹோம்மேட நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரிப்பேர் பண்ணுவ அப்ரோ ராகி ராகிய ஊற வச்சி அதவ் ஸ்ப்ரவுட் பண்ணி அதோ அத வ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வெயில காய வச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அத பவுடரு பண்ணி வச்சி க்கு அதே மாதிரி பச்ச பயிறு சோ இந்த மாதிரி பாத்து பாத்து வீட்லயே எல்லா பண்ணி மாவு ரெடி பண்ணி வச் சோ அதுக்கு நிக்கதா மேம் நா பண்ணுவ
இந்த தானே நீங்க காடி குடுக்கு போது இந்த தானியங்கள் எல்லா போடுவீங்ளா
என்னது மா
இந்த தானியேன் தானியங்கள் போடுவாங்கல இந்த அரிசிக்குள்ள நாலஞ்சி வகையில தானியங்கள்
ஆ நம்ம நம் நம்ம இஷ்டப்பட்டு நம்ம என்னென்ன அதாவது ஹெல்த்
இது ஹெல்த்தி ஆ என்னென்ன
அவுகளுக்கு என்னென்ன குடுக்கலாமோ எல்லாமே குடுக்கலா
அப்டியா செரி ஓகே ஓகே ஓகே
தானியங்கள் என்னென்ன குடுத்துக்கிலா மேம் என்ன வேனாலு குடுத்துக்கிலா நா போட்டு எல்லாமே நா வந்து அரப்பே ஆ ஓகே மாம்
ஆ எப்ப என்ன பாருங்க அழறா ஓகே பாய் பாய்